ஹாய் சார் சார் நல்லா இருக்க்கீங்களா சார் நல்லா இருக்கங்க சார் வீட்ல நல்லா இருக்காங்களா சார் ஓகே சார் மார்னிங் பிரேக் ஃபாஸ்ட் முடிஞ்சா சார்
ஆ இனிமேதா சார் இனிமேதா சார் நீங்க சாப்பிடி
சார் நாங்களு இனிமே தா சார் உங்க வீட்ல பண்ணிடு ஆ சார் வீட்ல பண்ணிட்டுயிரு நானு இனிமேதா சாப்புனு சார் சார் நமக்கு சார் நம்ம வீட்ல இன்னைக்கு ஏ சப்பாத்தி செ சென்னா கொழம்பு சார் ஆமா ஆமா சார் ஆமா
ஓகே ஓகே சூப்பர் சார் சூப்பர் சார் இன்னிக்கு எங்க வீட்ல இட்லி வச்சிருக்காங்க ஆ அவனுக்கேதா கிய இட்டிலி சாப்ட்டா அப்பிடியே கெளம்ப வேண்டியதா
அப்பிடிங்களா சரோஸ் சூப்பர் சார் சார் இப்ப நம்ம சார் நமக்கு ஓ எ ஒர்க்ளா எப்பிடி சார் த்துட்டு போவோ சார்
ஒர்க்க எல்லா ஒன்னு நல்லா பிரச்சன இல்ல சார் ஜாலியாதா போய்டுருக்கு நா மார்கெட்டிங்ல இருக்கே நானு
ஓகே சார் ஓகே சார் சரி சார் சரி சார் ஓகே சார் சார் இப்ப நம்ம உங்க உங்களுக்கு எதா டார்கெட் எதா அச்சீவ் பண்ணற மாரி எதா பண்ணுவாங்களா சார் எப்பிடி சார்
கண்டிப்பா டா மார்கெட்டிங் சேல்ஸ்னா டார் இருக்கதான செய்யு அ நோக்கிதா ஓடிட்டே இருப்போ மன்த் ஸ்டார்டிங்ல இப்ப ப்ரெஷர் அதிகமா இருக்கு மந்த் எண்டுல வேல அதிகமா இருக்கு
ஆமா சார் நாம் பா தெரிஞ்சளவுக்கு பாத்தீங்கன்னா படத்துலதா சார் அதிகமாக பாத்துருக்க இந்த மாரி டார்கெட் முடி க்கனு ம்ச் சார் சொல்லிட்டாரு மேனேஜர் ஆம் இல்ல அப்டித்தாம் பாத்துருக்க சார் இன்னு நா ரியலா பாத்ததில்ல கேள்விப்பட்டுருக்க சொல்லுவாங்க ஆ ஸ்டார்டிங்லியுமே வீக்கெண்டு முடிக்கணு சீக் சீக்குறோ முடிக்கணு முடிக்கலைன்னா அப்புறோ இது பண்ணி விட்டுருவாங்க அப்டிம்பாங்க சார் அதுலா உண்மையா சார்
ஆமா சார் கண்டிப்பா அத விட ரொம்ப மோசமா இருக்கு சார் டா நீங்க மார்கெட்டிங் சேல்ஸ்ல கெட்டியாப்பன் ன்னா ரொம்பவே ஒரு கடினமான வேல அது ஏக்சுவலா
சார் எப்டி உங்களுக்கு ஃபுட்டெல்லா பண்ணிடுவாங்களா சார் எப்டி
இல்ல சார் ஃபுட் எல்லா நம்ம வெளிய சாப்புடுற மாரிதா இருக்கு இந்த மார்கெட்டிங்ல எறங்கிட்டிங்க அப்டினா நீங்க சாப்பாடுலா வந்துட்டு அ வீட்ல இருந்தெல்லா கொண்ட்டு போக முடியாது ஏன்னா திடீர்னு ஒரு எடத்துல இருப்பீங்க தீடீர்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு இருவது கிலோமீட்டர் தள்ளி போவீங்க ஒரு கிளைண்ட்ட பாக்க வேண்டியதா இருக்கு சோ அப்டியே அங்கனக்குள்ளயே எதாவது சாப்டுக்க வேண்டிதா நாங்க டீ வட சோ இந்த மாரி எதாவது சாப்டுக்க வேண்டிதா
சார் இந்த சப்போஸ் உங்களுக் வந்து போ ஃபுட் ஃபுட்டு எது உங்களுக்கு ம்ச் வெளியில சாப்புறீங்களா சார் ஃபுட் எது உங்களுக்கு ஒத்துக்கலைனா எப்டி சார் உங்களுக்கு சிக்லீவ் இது மாரி எது தருவாங்களா சார்
லீவ் தருவாங்க பட் ஆனா இதுக்காக தருவாங்களான் தெர்ல சிக் லீவு எனக்கு கேஷுவல் லீவு ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் கேஷுவல் கேஸ் ஸ்வல் லீவ் இருக்கு சிக் லீவ் இருக்கு மெடி மெடிக்கள் லீவ் எல்லா இருக்கு பட் ஆனா எப்பயுமே வந்துட்டு ஒன்ஒன்னு இருக்கு அதுக்கப்புறோ நா பேடி லிப்பு தா அதுப்புறோ அவங்க காசு தர மாட்டாங்க
சரிங்க சார் நீங்க இப்ப உங்களுக்கு ஃபுட்டுக்குன்னு தனியா ஆ பேமெண்ட்டு தர மாட்டாங்க உங்களுக்கு அ ஃபுட்டும் புறவைட் பண்ண மாட்
ஃபுட் எனக்கு எனக்கு எனக்கு பரொவைட் பண்ண மாட்டாங்க பட் அ இன்னு நறைய கம்பெனிஸ்ல வந்துட்டுட் ஃபுட் இதுக்கு எல்லாம் தனியா குடுக்றாங்க கன்வேன்ஸ் சார்ஜரு னு சொல்லி தனியா கொடுக்ராங்க சோ நிறைய குடுக்கதா செய்றாங்க சில கம்பெனிஸ் ளா நல்லா ப்ரொவைட் பண்றாங்க கஸ்டமர்ஸ் சாரி அவங்க எம்ப்ளாயிஸ நல்லா பாத்துக்கறாங்க சில இதுல வந்து த்த இன்னு பேடா தா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க
சார் இப்போ அவர்களுக்கு வந்து ஒரு நல்லா முக்கியமான ஊர்ல இருக்கிறவங் சார் ஆ அது எப்படின்னா சார் ஒருக் இப்போ வந்து இப்போ எல்லாமே போரது ஃபேமிலி ரெண்டு கொழந்த இருக்குது எல்லாமே போறது பார்த்தீன்னா உங்களுக்கு அந்த ராஜஸ்தானு அ இந்த மாதிரி குஜராத்து திடிர்னு பாத்தா உங்களுக்கு ஊட்டி இந்த மாதிரி அவுட் சைடே போறான் ஸ் சார் அதெல்லா எப்டி சார் உங்களுக்கு
ஓ அந்த அளவுக்கு எனக்கு நீ சொல்ற மாரி அந்த ஸ்டேட்லா எனக்கு போனது கிடையாது சார்னானு மேக்சிமம் நா பக்கத்து டிஸ்டிக் போவே நா அனே சோ அந்த மாதிரிதா பக்கத்து மாவட்டோ அந்த மாதிரிதா போ அதுக்கு மேல எனக்கு போனது கடையாது
செரிங்க சார செரிங்க சார் இப்பல்லா சார் அவரு போயிட்டு வந்துட்டு சார் இப்ப ஒடம்பு ஒடம்ரீதியா பாத்தீங்கன்னா ஆள் ரொம்ப ஒரு மாதிரி மெலிஞ்சமா ஆயிட்டு ஏனா ஃபுட்டு நீங்க சொன்ன மாரி தா சார் புட்டு செரியில்ல ஆமா சார் ஆ தண்ணி செரியில்லை அப்டின்ட்டு ஆள்
அதான் இப்ப நாங்க இங்க லோக்கல்ல சுத்துற எங்களுக்கு பாத்தீங்கன நா நான் வேற இடத்துல போய் சாப்ட்டேன் அப்டின சில டைம் சேராம போயிடும் நீங்க சொல்ற மாதிரி இங்கிருந்து பக்கத்துல மாநிலத்தில எடதுக்கு போய் சாப்ட்டு வராரு அப்டினா கண்டிப்பா தெரியாம போட்டுட்டான்னா
அதான் சார் அதான் சார் அது இப்போ ரெண்டு கொழந்தைகள் இப்போ பையன் இப்ப தான் பொறந்திருக்கான் றாரு பாக்கறதுக்கு ரொம்ப சிரமம் க்கும் வேலயும் விட முடியல வேணா பேமிலி அந்த மாதிரி சார் பேமிலி இஸ்யூஸ் அந்த மாதிரி அவர் மோட்டரு மார்க்கெட்டிங் மாதிரி சார் நல்ல நல்ல மோட்ரு கம்பெனி அது சார் அதனால ரொம்ப ஆமா சார் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்றாபடி பர்ஸ்ட்டு வேற வேற பிராண்டு கம்பனியில் வேல செஞ்சாபடிங்க சார் கடைசியா பைனலா ஒரு எனக்கு தெரிஞ்சு அஞ்சு வருஷமா மோட்டர் கம்பெனில வேல செய்றபடி சார் அப்படி நல்லா சார் நல்ல சேல்றி சார் ஆனா ஆள் பாத்திங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு மாதிரி நல்லா இருந்தவரு ஆள் மெலிஞ்சு
இந்த சாப்பாடுனாலதான் நனைக்கக்கீங்க அப்பனா
ஆமாம் சார் அலச்சல் ப்ளஸ் சாப்பாடு
உம்
சார் இது நமக்கு மார்க்கெட்டிங்க் இப்போ சூஸ் பண்ணுறதுக்கு என்ன சார் ரீசன் சார்
சார் ஆக்சுவலா நான் மார்க் கெட்டிங்க வரணூன்றகாக வரல நா படித்தது வேறு படிப்புன இன்ஜினியரிங் படித்தது பட் ஆனா எதாத்தமா உள்ளே வந்து த்து நாங்க சேல்சுக்கு சோ அப்டியே நா என்னோட டிராவல் அப்டியே சேல்ஸ் டப் போயிருச்சு நா அத உட்டு வெளிய வரனுன் பாக்குற ப
அதுதா சேரி சேரி சேரிப் ப்ப சப்போஸ் அந்தந்த கடைலலா நம்ம தர ஃபுட்டு வந்து வீட்டு நா முறை சமையல் முறைன்ட்டு சொல்றாங்கள்ல சார் அந்த மாரி ஃபு ஃபுட் எடுத்தீங்களா சார் எப்டி செல்லா எனக் ஏ எது அதனால ஓகே எனிவே அந்த மாரி எப்பனாலு
சில இடங்கள்ல அப்டி இருக்கு சோ அந்த மாரி இருஞ்சு அப்டின்னா நம்ம நல்லது தான அந்த மாரி எடுத்துக்கங்க பட் ஆனா அந்த மாரி இது வந்துட்டு நறையா எடத்துல அமையிறது கெடையாதுல்ல சாப்பாடு இருக்கப்ப கெடைக்கிற சாப்பாடு சாப் சாப்டுக்க வேண்டியதா டக்குன்னு சில டைம் எல்லா பாத்தீங்கன்னா அன் டைம் ஆயி போயிரு சாப்பாட்டு டைம்ல சாப்பாடு இருக்காது எதுமே இருக்காது டக்குன்னு போய் ரெண்டு போ இத வாங்கி புரோட்டா எல்லா இது ரெண்டு வடைய வாங்கி சாப்டுட்டு டீய வாங்கி குடுச்சுட்டு அப்டியே முடுச்சுட வேண்டியதா
சாப்ட மாட்டீங்களா சார்
ஃப்ரூட்ஸ் ஐட்டோ சாப்புணு சார் நம்ம எங்க சாப்புடுறோம்மா ஹெல்தியா எங்கேயுமே சாப்புடறதே கெடையாது நம்ம அது ஜூஸ் குடுச்சா டெய்லி ஒரு ஜூஸ் குடுச்சா நல்லதுதா
அதா சார் இல்ல சார் ஜூ ஜூஸ் கட்ல நீங்கஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டீனா உங்களுக்கு ஹெல்து அதுதா சார் இந்த இல்ல சார் நா மில்லுல அந்த கேவி பண்ணத ஸ்விங் மில்ல இந்த ரைஸ் மில்லு இதுலெல்லா ஒர்க் கொன்ற கிழியோட நா வாழப்பழஞ் சாப்புடுவ சார் ம்ச்
டஸ்ட்டு டஸ்ட்டு வந்து அதிகமா இருக்
ஆமா சார் அதுல நா வந்து நால்லா நேச்சுரா பாத்துருக்க சார் ஏன்னா பக்கத்துலயே பெட்டிக்கடை ஒன்னு இருக்கு கண்டிப்பா அவுங்க வாழப்பழோ இல்லாம இருக்க மாட்டார் ஏன்னா டக்குன்னு ஒரு ஒரு தர காலைய ஏன்னாங் ஆயிரு சார் அது அ நீங்க எதா எதாது வருங்காலத்து எதா ட்ரை பண்ணுங்க சார்
அதான உண்மைக்கு சைன்டிஃபிக் கிஜோ உண்மதா அது ஆக்சுலா நீங்க வெளியவே நீங்கட ஒரு ஒரு ஹெல்மெட் போடாம் போயிட்டு வரீங்க அப்பின்னா டஸ்ட் இதா இருச்சி அப்பின்னா வாழப்பளோ சாப்ட்டீங்க அப்பிடின்னா ஓரளவு அது கிளியர் பண்ணிவிட்ரு
அத அத அத கண்டிப்பா கண்டிப்பா சார் சார் அப்ப நம்ம ஊர்ல வந்து சா ஆ சாப்பாடுக்கு என்ன சார் ஃபேமஸ்
நம்ம ஊர்ல வந்துட்டு எங்க ஊர்ல வந்து புரோட்டா ஆமா ஆமா எங்க புரோட்டா பேமஸ் சார் ஆக்சுலா என்ன பரோட்டா பேமஸாக்னா
சார் இப்போ இந்த புரோட்டாக்குனு பாத்திங்கன்னா அ இந்த இது ஒரு ஒரு டிஸ்டிக்டில பாத்தங்கனா சட்னி வச்சி நல்ல ஹெவியா சா சாப்பலா சார் சட்னி கம்பல்சரி அதா சார் கம்பல்சரி சட்னி இருக்கு ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சால்லா இருக்கு அந்த மாரியா சார் எப்பிடி சார் உங்களுக்
நம்ம இதுல வந்துட்டு ஒரு சால்னா சட்னி வைப்பாங்க நம்ம இதுல அது ஒரு வழக்கம் நம்ம இதுல
தே வேறு டிஸ்டிக் சார் இப்ப நா ப திடீர்னு பாக்கறப்போ எனா சட்னியிலா வைக்கிறாங்களா புரோட்டாக்கு அப்பில்லா ஒரு ஆச்சரியமா பத்தே சார் அதான் சார் கேட்காம கேட்காம வச்சிட்டு போயிருவா சார் ஒரு சில எடத்துல பாத்தீன்னா பொங்கல் சாப்படப்போ நம்ம வட கே க்க மாட்டா டக்குன்னு வட வடையை வச்சிட்டு போயிருவாங்க சார் ஆனா சாப்பிட முடியுத இருக்கு அந்தடே
ம்மா அவுங்களோட அவுங்க அவங்க பொறுத்த வரைக்கு இன்னன்னா இது வந்துட்டு ஆ பிரிக்க முடியாத இது மாரி அவுங்க பாத்தறாங்க பொங்கல்னா கண்டிப்பா வட இருக்கணு இதுனா வந்து சட்னி இருக் தோணா பண்ற மாரி ஆ நீங்க சொல்ற மாரி இந்த ரெண்டு சால்னா மூணு சால்னா உத்ற இடங்கள்ல வந் தின்ன சட்னி வைக்கமாட்டாங்க
ஆ ஆமா சார் அப்பிடியா அப்பிடிங்க கேப்பங்க சார் ஆச்சரியமா கேப்பாங்க சார் சம் இன்னொரு அதர் அதர்ஸ் அதர்ஸ்டேட்ல சார் நா இன்னு ஆச்சரியமா பா இது இது அது ஃபஸ்ட் டைம் சார் எப்பினா திடீர்னு போயிட்டு புரோட்டாதா வாங்கறே சார் ஏன்னா புரோட்டாதா ஃபிரெஷா போட்டுந்தாங்க சர் ஓகே புரோட்டா குடுங்க அப்பிடின்ன ஆஹ் சார் இது உங்களுக்கு சால்னா என்ன சார் சால்னா வேணும் அப்படினாக சாலனா ஏதோ ஒன்னு கொடுங்க அப்படின்ன சார் இது இந்த சாலனா வாங்கனேன்னா எவ்ளோ ரெட் சார் இந்த சால்னாவா ஆமா சார் எனக்கு அதர்ஸ்டேல சார்பக்கத்தில சார் எனக்கு ஆச்சியமா போச்சு அது எங்க ஊர்ல சாம்பார் சட்னிக்கு வசமி போவாங்க நீ என்னடா நா எது கேட்டாலும் அப்புறம் செரி ஓகே அப்படின்ட்டு ஒரு நாள்கு இருக்கும் சார் நமக்கு அவ்வளவுது குவான்டிட்டி தேவை கூடாது ரெண்டு பேர் மூணு பேர்னா பிரச்சன இல்ல சார் எதனா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு ஆளுக்கு போய் எப்படி சார் நம்ம வந்து சரி ஓகே அப்டினுடு அப்றோம் சாப்ட்டு வந்தான் சார்
இதை விட நீங்க பக்கறம் பக்கத்து மாநிலத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒரு மீன் வந்து பாத்தீங்கன்னா நூற்று அம்பது ரூபா முன்னூறுபா சொல்லு வாங்கய்ய ஆஹ் அப் ப்ப அந்தளவுக்கு வந்து ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க சொல்ற மாரி சப்பாத்திலாம் வாங்கினீங்க அப்டினா நீங்க கிரேவி தனிய தான் ரேட்டு கொடுத்து தான் வாங்குற மாறி இருக்கும் அது ஒரு பெரிய கொடுமையா இருக்கும் அது அப்படி பாக்குறப்ப நம்ம நம்ம மாநிலம் வந்து ரொம்பவே தாரளமா வே
ஆமா சார் ஆமா சார் அஹ இது என்ன நீட் நீட்டா இருக்கு சார் ஹோட்டல் பாக்க நீட் இருக்குது சருவு சருவு நல்லா இருக்குது ஆனா இதுதான் சார் சார் என்ன அது என்னதுன்ன இன்னும் எனக்கு புரியவே இல்லை சார் என்ன கான்செப்ட்னே புரியல எனக்கு இப்ப ஒரு பொருள் பண்றேன் பொருள் பண்றான வெருது சாப்பிட்டு வ சாப்பாடு செய்றதுனா வெறும் சாப்பாடா சாப்ப சாப்புட முடியுமா
உம் இல்ல சார் ஆஹ் அதாவது என்னன்னா இப்ப இப்ப இவங்க பண்றாங்கள இந்த விஷய ஹலோ நாளைக்கு நம்ம நம் மாநிலத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓகே
கண்டிப்பா கண்டிப்பா சார்
அபன்னா ஒரு பிரபலமான ஒரு போன் கம்பெனி இருக்கு அந்த போன் கம்பெனி என்ன ஆ அப்பன்னா வெறு ஃபோன்தா ஃபோன் மட்டு தா குடுப்பா சார்ஜர் தர மாட்டா
ஆமா சார் இப்ப நிப்பாட்டாங்க சார் அடாப்டரோட
உந்திருந்தவ தரமாட்டா வஸ் லந்தே சார்ஜர் தர மாட்டா அவே அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அத பார்த்து சில இன்னொரு முக்கியமான நிறுவனங்கள் என்ன பண்றாங்க ட்ர நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்டின்னா அவுங்களு அததா பண்றாங்க வெறு ஃபோன்னா ஃபோன் மட்டு தா அப்பின்ற மாரி தராங்க சோ இதே மாரி தா அப்டியே கொஞ்ச கொஞ்சமா வந்து என்னபண்ணுவா அப்டின்னா அவ மார்க்கெட்டே இது பண்ணிருவா அடுத்து என்ன பண்ணுவா அப்பனா நீ ஃபோன் தனியா வாங்கணு சார்ஜர் தனியா வாங்கனு அப்படின்ட்டு அவனோட இத சேல இன்கிரீஸ் பண்ணிக்கிறாங்க எந்த அளவுக்கு ஆ ஆமா நீங்க வந்து உ உ
அத வெளில தா சார் வாங்குறாங்க அவ போ போரு கார் கம்பனி இருக்குன்னா சார் எல்லா பட்ஸு ஒரே கார் கம்பனிம்க்கு கம்பெனிக்கார்னே செய்றது இல்ல சார் வெளிய வெலிய குடுத்து குடுத்த மொத்தமா ஆஸ் சமள் பண்றா சார்அத மாரிதா இல்ல சார்
கண்டிப்பா இப்ப ஒரு நட்டு போட்லா வச்செஞ்சிருக்க முடியுமா முடியாது சோ அந்த மாரி இருக்ப்ப ஒரு சின்ன ஒரு சம் இது இல்ல போஷ் அந்த மாரி சின்ன கமபெனில இ குடுத்துட்டு போயிருவா
அத அதா அதா சார் சரி இப்ப பக்கத்து இன்னொரு ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா சார் அ இதுக்கு கோங்குரா சட்னி ஃபேமஸ்ஸா அந்த ஊர்ல அது அவ அந்த ஊரு சாப்பாடு சாப்படு பாத்தீங்கன்னா சார் ஃபர்ஸ்ட் ஃபோன் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் சார் அ இந்த பொடியாகட் ஆ நல்லண்ணய அப்டி எல்லா பாத்தா அவ்வளவசாப்புடுறதுக்கு அவ்ளவு ஆசயா இருக்கு சார் பசியோட போய் சாப்பிட்டோம்னா நல்லாஸ் சாப்லா சா அப்டி பாத்துட்டு பாத்துட்டு நம்ம பக் பக்கத்து ஸ்டேட்லபோய் சாப்பிட்றப்போ என்னடா இங்க வந்து இப்படி சாப்பிடற மாரி இருக்குதீ
ஆஹஹ
சரர் சுடு தண்ணி குடுக்குறாங்க அது கலர் கலர் கலர் கலரா இருக்குது சுடு தண்ணி ஒரு மாரி ஆமா சார் ஒரு ஆமா சார் என்னடா தண்ணி குடுச்சாலு தாகம் அடங்க மாட்டிங்குது
சப்புன் இருக்குற மார் இருக்கு சார் அது டேஸ்ட்டு இருக்காது ஆனா நல்லதுதா அது ஏக்சுவலா பட் ஆனா அது நம்ம
சார் அது அங்குள்ளவங்களுக்கு வேணா சார் அது ஓகே சார் ஆ நமக்கு எப்புடி சார் அது செட் ஆகு நம்ம நல்ல வேர் ஆமா சார் நல்ல வேறு வேறுவ து வர வேலஸ் செய்வோ ஆனா அங்க வேர்வ வர மாட்டிக்குதுஸ் ஆ எதுமே நமக்கு ஆமாஸ் இந்த டைஜிஸ் ஆக மாட்டிக்
ம்
அதுதா சேரி சே சேரி சார் நம்ம இத குறுச்சு நறையா பேசுவோம் சார் ஆ சார் நீங்க எப்பப் ஃப்ரீயா இருப்ப எனக்
ஓகே சார் நன்றி சார் ம் தேங்க்யூ சார்